ஆ கேக்குதாக்கா
ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நா நல்லாருக்க நீங்க
ம் நல்லாருக்கே அப்றோ வெப்சீரிஸ்லா பாப்பீங்ளா ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டாச்சா ஓகே ஓகே உங்களுக்கு வெப் சீிரீஸ் பாக்குற பழக்க இருக்கா ஓகே ஓகே எப்பயாது டைம் கெடைக்கு போது முப்பியாது டைம் கெடைக்கு போது
ஓ
நீங்க கண்டினியூவா பாப்பீங்ளா
நா இன்னைக்கூட அது வெப்சீரிஸ் பாத்துனா இப்ப ரீசெண்டா இந்த ரீல்ஸ் லா அதிகமா போய்ந்ச்சு அ கொரியன் கொரியன் சிரீஸு டீச்சர் லெசன்னு ஒன்னுக்கு
ஓ செரி செரி சூப்பர் ஆ
இந்தப்பான ஒரு அஞ்சு எபிசோடு பாத்துருக்க மீதி அஞ்சு இருக்கு அது இதுக்கப்றோதா பாக்ணு
சூப்பர் சூப்பர்
அது நல்லாருக்குன் சொன்னாங்க அது இல்லாம ரீல்ஸ்லா பாத்த நல்லாருந்ச்சு இந் கிளிப்லா அடிக்கடி வருலா பீஃட்ல வரு சோ அதனால அது ப் பாத்த நல்லருந்ச்சு சோ அதனால டவுன்லோட் பண்ணி அத பாத்துனுருக்க
சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்ப நெறய அந்த ஓடிடி பிளாட்பார்ம் அதுல இருந்து எல்லாருமே அதிகமா வெப் சீரிஸ் பாக்க ஆரம்பிச்ட்ட
கண்டிப்பாக்கா நா மோஸ்ட்லி வெப்சீரிஸ் லா பாக்க மாட்ட எப்பயாது இது மாரி ஒரு இது முன்னாடி என்ன பாத்தனா லோக்கி சீரீஸ் பாத்தக்கா மார்வல்ல அதுக்கப்றோ மணியஷ்ட்டு இந்த பாய்ஸ் இந்த மாரி வெப்சீரிஸ்லா பாத்துருக்க நீங்கக்கா
ஓ செரி ஓகே ஓக்
ம் நீங்க எதாது பாத்துருக்கீங்ளா அப்டி
வெப்சீரிஸ்னா சும்மா எதாது பாப்ப நா இது ஏஐ டப்பிங்ல இருக்க வெப்சீரிஸ்லா பண்ணிருக் க எப்பயாது ரேரா டிவில உக்காந்து பாக்குறது ரேர் ஹிந்தி டு தமிழ் வெல் ஏ ஐ டப்பிங்ல இருக்க அதுல அப்டியே வரு எதாது சீரிஸ் வரு அப்டியே பாத் ட்ருக்க
ம்
இப்போ எதோ ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு எதோ புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு அது பண்ண ஆரம்பிச்சாதா தெரியு இருக்கேண்டா
ஓகேக்கா நீங்கா டப்பிங் ஆர்டிஸ்ட்டா
புரில
நீங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இல்ல
இல்ல இல்ல ஏ ஐ டப்பிங்
ஏ ஐ டப்க்கா ஓகேக்கா
ஆ
அது எப்டி அந்த வேல
அது உங்களுக் எப்டின் பாத்தீங்னா யூஸ்வலா அந்த வெப்சீரிஸ்லா இருக்குல்லயா ஒரு லாங்வேஜ் சிலனுன்வா லாங்வேஜ் வர்றது ஆ ஹிந்தி டு நா ஹிந்தி டு தமிழ் பண்ற ஹிந்தி டு தெலுங்கு ஹிந்தி டு கன்னடா இந்த மாரி ஒவ்வொரு லாங்வேஜலயு இருக்கு அது ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க அந்த டூல்ல வந்துட்டு நம் நம்ம வந்து பிக்ஸ் பண்ற மாரி இருக்கும் அந்த டூல் வந்து எல்லாமே த் ம் டிரான்ஸ்கிப் பேசுறத டிரான்ஸ்கிரிப்ஷனு பண்ணிரு டிரான்ஸ்லேஷனு பண்ணிரும் அதுல வந்துட்டு நம்ப ஃபிக்ஸ் பண்ணணு அதோட ஸ்பீடு வேரியன்ஸ்சு அது ஜென்ரேட் பண்ணணு நம்ம அந்த லிப் மூமெண்ட் லா கரெக்ட்டா வர்ற மாரி ஆஹ் ஆமா ஆமா நம்பளுக்கு செக்மெண்ட் செக்மெண்டா குடுத்துருப்பாங்க அத வந்து வீடியோக்கு ஏத்த மாரி அதை கரெக்டா எமோஷன் லா நம்ப குடுத்து அதுக்கான தேவயான அந்த எமோஷன்ஸ் போட்டுட்டு அது எப்டி ப்ராப்பரான அவுட்புட் வர மாரி தர்ணும் உங்களுக்கு ரெண்டு வேர்டு மூணு வேர்டு அந்த மாரி நாலு வேர்டு அப்டி சேர்ந்து சேர்ந்து ஒரு ஒரு செக்மெண்ட்
ஒரு டைலாக் அப்டியே குடுத்துவாங்க செக்மெண்டா அந்த டைலாக்ஸ்லா நம்ப கராக்டா ஆ செட் பண்னு அதனக்கா
ஆமா ஆமா கரெக்டா செட் பண்ணும் செட் பண்ணிட்டு ஒரு ஒன்ஸ் பைனல் வீடியோ மட்டும் செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்கா என்ன ப்ரொனன்சியேஷன்ல கரெக்டா இருக்கா ப்ராப்பரா டெலாக் டெலிவரி இருக்கா எமோஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அதெல்லாம் பாக்குற மாரி இருக்கும்
ஓ
பாத்துட்டு நம்ப அப்டியே டெலிவர் பண்ணிடலாம்
ஓ இப்ப டெய்லி ஒர்க் அது தானாக்கா உங்களுக்கு இல்ல
அது பேஸ்டப்பான் ப்ராஜெக்ட்டு சம்டைம்ஸ் டெய்லியு இருக்கும்
ஓகேக்கா நான் இப்ப காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஒரு டூ மந்த் முன்னாடி தான் காலேஜ் முடின்ச்சு ஒன் மந்த்த் தான் இருக்கும்
ஓகே ஓகே ஓகே நீங்க இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
இல்லக்கா டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணறதுல்ல நானு
பண்ணதே கெடையாது லாங்குவேஜ் எதுமே
இல்ல ம் ம் இல்லகா அந்தமாரில்லாம் எதும் பண்ல
ஓ செரி ஓகே நான் பேசிக்கா அதுதான் பண்ணிட்டு இருந்தன் புரில
மூவிஸ் எதாது பார்ப்பீங்களா நீங்க இல்ல
ஆ மூவிஸ் ம் பாப்பன் மூவிஸ் ம் பாப்பன்
நான் ரீசெண்டா இப்ப தேட்டரு போய் படம் பார்த்தன்னா கருப்பு
கருப்பு நானும் அதான் பார்த்தன் கருப்புதான் பார்த்தன் ஏனா கிளைமக்ஸ் முடியறதுக்கு ஒரு ஃபை ஃபைமினிட்ஸ் முன்னாடி லைட்லாம் போட்டாங்க சரி ஓகே படம் முடிஞ்சுடுச்சுனு போலன்னு நனச்சா பின்னாடி எல்லாம் ஆடி ட்டு இருக்காங்க எல்லா உள்ள வந்தாங்க
ம்
அந்த செக்யூரிட்டி எல்லாரும் உள்ள வந்தாங்க. எதுக்குடா பின்னாடி லைட்ட போடுறாங்க இவுங்கல்லாம் உள்ள வர்றாங்கன்னு பாத் ஆய் எங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க
ஓ நாங்க போமோது அப்டிதான் இருந்துச்சு தேட்ரரே பிளாஸ்டர் அந்த மாதிரி இருந்துச்சு தேட்ரு நாங்க எப்படியும் ஒன் வீக் கழிச்சுதான் போனோம் பட் அப்பயுமே முல்ல பட்டாசு ஒன் வீக் கழிச்சுமே பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க நாங்க பொண்ணு நைட் ஷோ காலங்காத்தாள அந்த சைடு போகும்போது பட்டாசுலாம் வெடிக்கானுங்கா இந்த பழல ஒன் வீக் காயிச்சு உண்னுமா டா பட்டச வெடிச்சுருகீரிங்கன்னு தோணுச்சி எனக்கெல்லாம் பாக்கும்போது
இல்ல அது அந்த பாத்து பெருசா ஒண்ணு ஸ்டோரி எல்லா இல்ல ஜஸ் ட் ஒரு கமர்ஷியல் மூவியா தா இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் பாட்டு வந்துட்டு புரியல
மூக்குத்தியம்ன் படத்த அப்டியே ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க அவ்ளதா
அது என்னமோ கரெக்ட் தா ஆனா நல்லது ஏன் பண்ணிட்டான்ல சம்பாதிச்சுட்டான்ல அவனூ
த்ரீ பிப்டி கோர்ஸ்கு மேலா போயிச்சு
அதுதா ஆ இதுக்கு மேல வேற என்ன வேணு அதுக்காக கஷ்டப்பட்டா அவே கஷ்டப்பட்டு அத அச்சீவ் பண்ணிட்டா
கண்டிப்பா அந்த படம் வரத்துக்கூ எத்தன கேஸ் வந்துச்சு நடுவுல ஏதோ உம் அது ஏதோ கேஸ் போய் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆக வேண்டிய படம்
உம்
நேத்து தா இதுவும் ரிலீஸ் ஆச்சி காஜபள்ள ஜலந்து எல்லா போட்டிருந்தா ஏதோ இன்ஸ்டால அதெல்லா பாத்துட்டு
அந்த படம் அன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டேவே போலாம்னு நெனைச்சோ ஃபர்ஸ்ட் டே பசங்க எல்லா லீவு்ல வாதான்னு சொல்லியிருந்தாங்க
ஓகே ஓகே
அன்னைக்கே போலான்னு நெனைச்சோம்
உம் ஓகே ஓகே
அதுக்கப்றோ ஒன் வீக்ல எல்லா அடுத்த நாள் பிஸி ஆயிட்டானுங்க
உம்
ஒன் வீக் டூ வீக்ஸ் ஒன் வீக் கழிச்சுதா போனதுப்போ நாங்க
உம் பரவாயில்ல ஆனா கிளைமேக்ஸ் தா நல்லா வைபா இருந்திருக்கூ
கண்டிப்ப இன்டரோல் சீன் தா எனக்கு முக்கியமா பிடிச்சிருந்துச்சு அப்ப தா நல்லா இருந்துச்சு இன்ட்ரோல்
அதுக்கப்புறோ தா கொஞ்சோ விறுவிறுப்பா எப்டி படம் முடிஞ்சுதுன்னே தெரியாம புடிச்சுது ஒண்ணுமே இல்லாம சின்னதா ஒரு இத வச்சு அப்டி எடுத்துட்டாங்க
கண்டிப்பா அது சின்ன கான்செப்டு அத வச்சு
உம் அதுதா இது வந்து அந்த மொளகா அரைக்கிறது இங்க மாசனியம்மன் கோயில்ல அரை அரச்சு போடுவாங்க பொள்ளாச்சி பக்கத்துல அத அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாங்க சாமிக்கும் மொளகா அரச்சு போடுறது
அதுஃபுல்லா இந்த படம் ஃபுல்லா கோயம்பத்தூர்ல தா எடுத்தாங்க போல அந்த படத்த
உம் ஆமா ஆமா கோயம்புத்தூர்லதா எடுத்திருக்காங்க கோயம்புத்தூர்ல தா ஒரு காலேஜ்ல வச்சு எடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் கோர்ட்டு அதெல்லா காம்ச்சிருப்பாங்க
ஆ கண்டிப்பா
இல்ல இப்டியே எடுத்து ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு அந்த படோ ஆனா இன்னுமே அந்த மொளகா அரைக்கிற கான்செப்ட் எல்லாம் இன்னமே இருக்கு அந்த கோயில பண்ணிட்டு தா இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு பெரிய உரல வச்சு பெரிய உலக்கைய எல்லாம் வச்சு அரைக்க மாட்டாங்க சாமியுமே அந்த சாமி நல்லா பெருசாதா இருக்கும் உங்களுக்கு மாசாணியம்மன் பாத்தீங்கன்னா நல்லா படுக்க வச்சு படுத்த கோலமா நல்லா பயங்கரமா ஒரு ஆறடியில இருப்பாங்க அந்த அம்மன் அது வந்து பக்கத்துல குட்டியா ஒரு லிங்கம் மாரி சுயம்புன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா தானா உருவானது தானா உருவானது அது வந்து எப்டின்னா சிவலிங்கோ இருக்கில்லயா அது மாரி கு ட்டியாருக்கு சின்னதாருக்கு ஒரு கல்லு மார்ருக்கு அத் தானாவே வளந்துருச்சுன் சொல்லுவாங்க அந்த மாரி இருக்ற ஒரு இதுல வந்துட்டு பக்கத்துல சும்மா ஒரு கல்லு வச்சிரு பாங்க அரைக்கிரம் அரைக்கிறதுக்கு சும்மா ரெ ஒன்னு ரெண்டே ரெண்டு மொளகாய் போட்டு இது பண்ணி மேல போட்டு போய்டுவாங்க அவ்ள தா அதுல மாரி மசாலா மாரில்லா அரச்சு கொண்டு போய் சாமிக் ஃபுல்லாலா போட மாட்டாங்க
அத்தா அதுல வந்து தண்ணி ஊத்தி அரச்சமா அது ரொம்ப இதாருக்கு அத பாக்க
ம்
நல்லா காட்னு சொல்ட்டு அந்த மார்ல்லா பண்ணிருக்காங்க
ஆ ஆமா
அரைக்கனு எவ்ளோ நேரோ எ ஒக்காந்து அரைக்க வேண்டிதாருக்கு
ஆமா
அது அரைக்கத்துள்ள அவே மயக்கோ போட்டே வுழுந்துருவா
ஆமா எவனுக்கு சூனியோ வெக்க போறாங்களோ கடசில அவனுக்கே திருப்பி சூனியமாய்டு
கண்டிப்பா
எதுக்குடா வந்து அரச்சோ அப்டிங்ற மாரி ஆய்டு
அத்ல பாலாஜி கேரக்ட்ருதா எனக்கு கொஞ்சொ பிடிக்காம இன்ச்சு அதுல கடவுள்கிட்டயே வந்து அவுரு காமெடி பண்ட்டுப்பாரு
ஆமா
டே அவுரு கொல்றதுக்கு வந்துனுப்பாரு இவே பாட்டுக்கு காமெடி பண்ணு ஒக்கானுப்பா ஆர் ஜே பாலாஜி சாலா பாக்கும்போது சிரிப்புதா வன்ச்சு நம்ளுக்கு கொஞ்சோ சீரியஸா இல்ல
அதுதா அதுதா ஆ எப்டியோ அவனே படத்த எடுத்து அவனே நடிச்சு சூர்யா எப்டியோ ஓரளவுக்கு வந்துட்டா பரவால்ல கொஞ்சோ கேப்கடுத்து ம் ஆமாமா
சிங்கம் படத்துலந்து கேமியோ லியோ படத்துல கேமியோ எல்லாமே வந்துச்சி
ஆம்மா அது பாத்தோன எல்லாருக்கு பயங்கர காமெடியா இருந்தது லியோ
யூ கே ஜி ய எதோ ஃபீரி ப்ரீ கே ஜி யா மாத்திருந்தாங்க அத லாஸ்ட்டு க்ளைமேக்ஸ்ஸு அது
ஆமாமா அவே பேரு சொல்லுவாங்ளே உசிலம்பட்டி என்னமோ குமாரு எதோ பேர் சொல்லி கூப்டுவாங்க அவன
உசிலம்பட்டி கருப்பையா காந்தின் நெனைக்ற யு கே ஜி
ஆ ஆமாமா
ம் அப்போ அதட்ட பாத் த்தா அடே என் என் ஜி கே சூரியா அதுல அந்த சைடு யாரா அந்த ஒரு நல்லவனு கேப்பாரு இவரு அது சூர்யா எழுவாரு
ம்
கேமியோலே படத்த முச்ட்டாங்க எல்லா
ஆனாலு சக்சஸ் தான
ஆ சக்ஸஸாவு போச்சு அவனுக் தெரிஞ்சிருக்கி இது இது பண்ணா கர்ட்டா போவுன்ட்டு
போவுன் அதுலே இருந்திருக்கான்ல ஒரு பத்து இருவது வர்ஷமா அதே ஃபீல்ட்ல இருந்திருக்கா அப்போ அவனுக்கு தெரியுல்ல என்ன பண்ணா சக்ஸஸ் ஆவுன் ம் ஆமா ஆமா ரொம்ப கேப் கெடச்சு
கித்தன நல்ல நல்லபடோ குடுத்தா ரெண்டு வர்ஷோ ரெண்டாய்ர்த்தி இருவத்தொண்ணு இருவத்தி ரெண்டுன் நெனைக்கிறே
ம் அதுக்கப்றோ இப்பதா
சூரறை போற்று ஜேய்பீமு வந்ச்சி ஆனா அது ஓ டி டில ரிலீஸ் ஆய்ருச்சி கொரோனான் ஆவல அதுமட்டு தேட்டர்ல வந்தத்னா ஒன்னு சூப்பரா போய்ருக்கு அந்த படோ
அந்த படோ வந்து நல்லா ஓடிஞ்சா தேட்
சேரி ஓகே டைம் ஆய்ருச்சி நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோ பாய்